சா ப்ரோ
ஆ சொல்லு ப்ரோ
எப்டிபா இருகிறிங்க
ஆ நல்லா இருக்கு ப்ரோ நீ எப்டி ப்ரோ இருக்க
ப்ரோ நா நல்லாருக்கிறே ப்ரோ எப்டி ப்ரோ போது லைஃப் னா
எதோ போது ப்ரோ உங்க தயவுல நல்லா போகுது
அப்டியா ப்ரோ
ஆ என்னா ப்ரோ காலேஜ் போனியா இல்லையா
போனே ப்ரோ நீங்க நீங்க காலேஜ் முடிச்சிட்டீங்களா ப்ரோ
ஆ காலேஜ் முஸ்டே ப்ரோ இப்ப எங்க போறதுன்னு தெர்ல எதாச்சு ஐடியா இருந்தா சொல்லுங்க
எதனா வேலைக்கு எங்கனா போங்க ப்ரோ இல்ல பார்ட் டைம் ஜாப் எதனா பாருங் ப்ரோ
அப்டி சொல்றீங்களா ஆ
ஆமா ப்ரோ
ம் பார்ட் டைம் ஜாப்னா எவ்ளோ நாளைக்கி பண்றது
பார்ட் டைம் ஜாப் பண்ண முடியாது நீங்க வேலைக்கு இது நீங்க வேலைக்கு போயிட்டு சும்மா இந்த கொஞ்ச நாள் பண்றியோ பண்லா நீங்க
ம் ஓ அப்டி சொல்றீங்களா நீங்க என்ன ப்ரோ படிக்கிறீங்க
ப்ரோ நா பி ஏ படிக்கிறே ப்ரோ நானு நீங்க நீங்க என்ன படிச்சீங்க ப்ரோ
புரில ப்ரோ என்ன சொன்னீங்க
நீங்க என்ன படிச்சிங்கே கேட்டே நீங்க எது படிச்சிங் கேட்டே எந்த டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட் கேக்றே
நா பி சி ஏ படிச்சேடே ப்ரோ
ஈசியா ப்ரோ
ஆ ஆமா ப்ரோ
ம்
ம் சொல்லு ப்ரோ அப்றோ என்னாதா நடக்குது எந்த காலேஜ் நீங்க
ப்ரோ கேட்ரிங் வருவியா ப்ரோ நீங்க கேட்ரிங் ல்லா கூப்டா
ஆ வருவனே ப்ரோ ஏ என்னாச்சு ப்ரோ
இல்ல ப்ரோ கம்மிங் டுவென்ட்டி ஃபைவ் ஒரு கேட்ரிங் இருக்கு எனக்கு தெரிஞ்ச கேட்ரிங் ஒரு கேட்ரிங்
என்ன ப்ரோ அது
நம்ம பாத்தினா ப்ரோ
எந்த ஊரு பக்கத்துலன்னா ஊர் பேரியில்லையா
பாகண்மேடு பாகண்மேடு ப்ரோ
பாகல் மாினா பாக மாினா சத்ரோ பேரு என்ன ப்ரோ
ப்ரோ சத்தர பேரு என்ன நா வந்து மறதுட்ட ப்ரோ நம் மறுபடியு கேட்டு சொல்ற ப்ரோ ஆனா கம்மிங் டுவெண்டி பைவ் பிரியாணி பங்க்ஷன் சொன்னாங்க ப்ரோ
சேரி ப்ரோ சரி ப்ரோ இது உண்மையா இல்ல பொய்யா ப்ரோ
ப்ரோ உண்மதா ப்ரோ ட்ரூ தா ப்ரோ
சரி ப்ரோ எத்தன பேரு எத்தன பேர் ப்ரோ
ப்ரோ பன்னெண்டு பேரு ப்ரோ நீயு ஒ தம்பி வந்துங்க ப்ரோ
சரி ப்ரோ சரி ப்ரோ எதனா எந்தா
நா கூப்பட்ற ப்ரோ நீங்களு அத மாரி கூப்டுங்க ப்ரோ லீவ் டைம்ல
சரி ப்ரோ ப்ரோ தோ எ தம்பி பைய ஃபோன்
அப்டியா ப்ரோ அப்டியே தம்பி சொல்றீங்க ப்ரோ உங்க தம்பி கிட்ட கேட்ரிங்கு
ஆ சரி ப்ரோ
ம்
அ ஃபோன் பிராப்ளம் ஆயிர்ச்சி கேட்ரிங் எதுவு பாக்க முல்ல இல்லன்னா போலா அந்த மூணு கேட்ரிங் வந்து மொத கேட்ரிங் போனோல்ல
ஆமா
ஆ அதுல இருந்தே அப்டே காண்டக்ட் எ நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்டிதா மூணு கேட்ரிங் போனோ
ஆ
ம்
சூரியா வரனா கேட்ரிங்க்கு
ஆ அவ கூட வந்தா ப்ரோ மூணு கேட்ரிங் அப்டியே செஞ்சுட்டு நைட் தா வந்தோ
நைட்டு தான வருவீங்க நைட்டு ஆ நைட்டுக்கு எத்தன மணிக்கு வந்தீங்க எத்தன மணிக்கு வந்தீங்க கேட்ட
அ ஒரு டென் ஃபார்டி ஃபைக் லா வன்ட்ட ப்ரோ
அதே எடத்து பக்கத்து கேட்ரிங்க எல்லாமே
ஆ ஆமா ஒரே இதுதா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ் அவ்ளோதா
ம் மதியான நேத்துல மண்டத்துல தூங்கிட்டீங்களா என்ன பண்ணிங்க
ம் மத்யானோ வந்து சைட்டுதா ப்ரோ
அப்டியா ப்ரோ எப்டி ப்ரோ சைட் எ எப்டி இருந்த நல்லாந்தா ப்ரோ
நைட் வந்து மத்யான வேஸ்ட்டு ப்ரோ நைட் நல்லா இருந்துச்சு
அப்டியா ப்ரோ
ஆ ஒரு ரோல மினிமம் ஒரு அஞ்சு பேர் இல்ல ஆறு பேர் வராங்க
ம்
அங் வேற வந்து என்ன பண்றதுன்னே தெரியலயா
ஓ அப்டியா ப்ரோ
ஆமா ப்ரோ நெறைய வந்து இன்சிடென்லா நந்துச்சு நீங்கதா மிஸ் பண்ணிட்டீங்க இந்த சைடு அஞ்சு அந்த சைடு கிட்டதட் டூராறு எல்லா ரோலயு அப்டிதா இருந்தாங்க
ஐயோ ப்ரோ நா வந்துனுக்ன ப்ரோ நா அதுக்கு ச
நீ கேளு ப்ரோ ஒருத்தவங்கல்லா வந்து பேஸ்னாங்க
அப்டியா ப்ரோ
ஆ இங்க கொஞ்சோ சில பல தடங்களால வந்து அவங்க தள்ளி போயிட்டாங்க
அப்டியா ப்ரோ தெருஞ்சிந்தா தெருஞ்சுருந்தா நம்மளு வந்துக்லா ப்ரோ அப்போ
ம் சிவசங்கர்லா வந்து மெதக் குறா அவ இதுல வேற வந்து ஒருத்தவங்க எல்லா கேட்டு வீடியோலா எடுத்து தர சொன்னாங்களா நம்ம வேற கொஞ்சோ பயங்கரமான ஆளு ஆ பயங்கரமான ஆளு போயிட்டு எட்த் எடுத்து குடுத்துட்டோ அவ்ளதா தேங்க்ஸ்லா சொன்னாங்க
ஓ
அதா அவரு சொன்னாரு இனிமேல் ஏதாவது கேட்ரிங் இருந்தா கூப்பட்றே ப்ரோ வா ப்ரோ ன்னாரு
அப்டியா ப்ரோ செப் ப்ரோ
அவ்ளதா அன்னால இந்த சைடு இந்தா கெளம்பிறதா பேமெண்ட் வேற கொஞ்சோ ஜாஸ்தியா இருக்கு ஃபோர் பிஃப்டி ஃபோர்ஹண்ட்ரட்லா இருக்கு இங்க த்ர பிஃப்டிக்கி ஃபிக்ஸாயிது பெட்ரோல் வேற தனியா காசு தராங்க
அங்கயா
ஆமா ப்ரோ நேத்து ஒரு பைக் எரநூறுவா குடுத்தாங்க
செம ப்ரோ அப்போ அதுக்கு போலாமல்ல ப்ரோ
எனக்கு கரட்டா ஒரு டூ தௌசண்ட் வந்துச்சு நாலு கேட்ரிங் ஒட சேத்து
ப்ரோ ஒத்த என்ன பாத்னே பக்கத்து வீட்லருந்து என்ன அடி அடிங்க ப்ரோ அவன
ஏ ப்ரோ வைலன்ஸ்ல்லா வந்து தப் பு ப்ரோ மகாத்மா காந்தி என்ன சொன்ன மகாத்மா காந்தி என்ன சொன்னாரு
ப்ரோ ஏங்கிட்ட சொல்லு ப்ரோ அவரு
ப்ரோ ஓன்டாட ஏன்ட்ட மட்டுயா ப்ரோ சொன்னாரு ம் தரீக்ளாஸ் நல்லாருக்கு ப்ரோ சிரி ப்ரோ அப்பதா வந்து ஒடம்புக்கு நல்லது ப்ரோ மகாத்மா காந்தி என்ன சொன்னாருன்னா தெர்ல ப்ரோ நா அப்றோ கேட் சொல்றே ப்ரோ என்கிட்யு சொல்ல
ம்
ம்
ம்
அதா ப்ரோ காத்துல்லா நல்லா பலமாடிக்குது மழ வருமா
ஆமா ப்ரோ ம எங்கூர்ல மழ பிச்சுச்சு எங்கூர்ல
அ உங் ஊர் என்ன ப்ரோ ப்ரோ
ப்ரோ எங்க ஊரு உங்க ஊர் பக்கத்துலதா ப்ரோ
எங்க ஊர் உங்க ஊ ஊர் பேர்னா ஊர் பேர் சொல்லு ப்ரோ உங்க ஊர் பக்கத்துல எங்க ஊர் பக்கத்துல ஒரு தெளிவா சொல்லு ப்ரோ
ப்ரோ எங்கள்து வந்து பெரிய ஊரு ப்ரோ உங்கள்து உங்கள்து பெரியதா நெனைக்கிறே ப்
ஊர் பேரே பே ஊர் பேரே பெரிய ஊர் தானா ப்ரோ
ஆமா ப்ரோ எங்க ஊருக்கு பெரிய தா ஊ பெரிய ஊரு தா ப்ரோ
எங்க ஊர் வந்து சின்ன ஊர் ப்ரோ
அப்டியா ப்ரோ
ஆ ஆனா கூகுள் மேப்ல சின்ன ஊருன்னு போட்டா வராது அது ப்ரோ செம்பேடுன்னு போட்டதா வரு ஓகேவா
அப்டியோ ப்ரோ
என்னா ப்ரோ யாரோ கூப்பறாங்க உன்ன
என்ன கூப்பள ப்ரோ நாங்க வளக்கற மாடு கத்து இல்லங் ப்ரோ மாடு கத்து மாடு கத்துது
மா மாடுனா மாடுனா கத்ததா ப்ரோ செய்யு பாரு ப்ரோ மறுபடியு மறுபடியு கூப்பறாங்க பாரு ப்ரோ என்னான் கேளு ப்ரோ
ஆ செரி ப்ரோ ப்ரோ நா தா நந்த நாந்தா கேட்ரிங் வேற மிஸ் பண்ண ப்ரோ அப்போ
ஆமா ப்ரோ நிஜமா வந்து நைட்டு கூட ஓகே
ம்
கால்லயு ஓகே ஆனா வந்து மறுநாள் அன்னிக்கு நைட்டு வந்து வேற லெவல் ப்ரோ வருமோது
சா என்னா ப்ரோ
ஃபுல்லாவே ப்ரோ ஸ்டாட்டிங் ஸ்டாட்டிங் ஸ்டார்ட்டானதுலந்து முடிற வரைக்குமே அப்டிதா
ஓ அப்போ உங்க தம்பிதா எப்டிப ப்ரோ உங்க தம்பிங்க அவன் உன்னொத்த அப்றோ நீங்க அஞ்சி பேர் போனிங்க
அஞ்சி பேருமே வந்து ஃபிளையிங் ப்ரோ ஆர்தா கரக்க தா ப்ரோ இல்ல
இப்டியா ப்ரோ பறந்துகிற போல்தா அப்போ
அதா ஒரே பறக்கல் தா
ஆ பிளாங்கங் போல்தே
ஐயோ செமயா இருந்தது ப்ரோ ஏன் ப்ரோ ஒருத்தன் வந்து எதோ கேக்க வந்தாங்க ப்ரோ ஒரு ஒருத்தன் வந் து அதுல உள்ள பூந்து எதோ பன்ட்டா ப்ரோ
அப்டியா ப்ரோ ஏன்னா
பஸ்ட் டைம் அதா ப்ரோ ஃபஸ்ட் டைம் வந்து வாட்டர் பாட்டல் கேட்டாங்க
ஆ
ரண்டாவது வாட்டி எதோ கேக்க வந்தாங்க ஏன்ட்டியே
ஆ நீங்க டக்குன்னூ அப்பே நீங்க கா நீங்க தே நீங்க அவங்கள்ட்ட சொல்லு சொல்லிந்தா
தல பக்கத்துல ஒருத்தன் வந்து பொறுக்காம எதோ ஒண்ணு சொல்லி அமிச்சிட்டா ப்ரோ அதனால அவுங்க போயிட்டாங்க ப்ரோ
அப்டியா ப்ரோ ஆமா ப்ரோ நறையா பேருக்கு இது மாரி
வைத்தெர்சல் என்ன பண்றது ப்ரோ ஆ ஆ அவுங்கள பாத்த நேட்டே அவுங்கல பாத்த ஒன்னயே கொஞ்சோ டெம் டாவரானுங்க ப்ரோ ஒரு எப்டி சொல்றது ஒரு ஆ ரோம் மாரி ஆவரானுங்க
அப்டியா ப்ரோ ப்ரோ அப்போ இவன் சிவசங்கர் இல்லையா பக்கத்துல
சிவசங்கர் வந்து சிக்கன் ரைஸ் எத்துட்டு போனப்புல
ஆ அப்டியா ப்ரோ
ஆ எல்லாருக்கும் வந்து கேட்டு கேட்டு அன்பா அப்டி பணிவா கேட்டு வைக்கிட்டும் அப்டி கேட்டுந்தான் ப்ரோ அவன்
தெரியுமே ப்ரோ அவன் செய்யற வேல
ப்ரோ அவன் வந்து பயங்கரமா செய்றான் ப்ரோ நாங்க செஞ்ச செய்ல வந்து அடு த்த வாட்டி கேட்ரிங்க் இருந்தா நாங்களே கூப்பறம் ப்ரோ வாங்க ப்ரோ தூரமாந்தாளும் பரவாயில்ல வந்துருங்க ப்ரோன்றாங்க
ம் அப்டியா ப்ரோ
ஆமா ப்ரோ வேற வருமோது வேற பிரியாணி வேறயா
எத்தன வந்தீங்களா சாப்பிட்ங்களா ப்ரோ
ப்ரோ சிக்கன் பக்கோடா ஒரு கவர்ஃபுல்லா என்ன சொன்னது எப்டி சொல்றதுனோ தெர்ல ப்ரோ
ப்பா என்ன ப்ரோ ஆல்லாம் டைட்
குட்டிக்காரே வந்து கூப்ட்டு எடுத்துட் போவு வேற அவுங்களே பூட்டு குடுக்கறாங்க ஒரு கவர் ஃபுல்லா
என்னா ப்ரோ சொல்றீங்க
ஆ பிரியாணி ஒரு கவரு ப்ரெட் அல்வா ஒரு கவரு
ப்ரோ கேட்டரிங் முலியமா கேட்டதும் போனோ
ம் புரில
நம்ம போனா கேட்டரிங்கு போனா அவுங்களே எத்துவெச்சு எத்துவெச்சுப்பாங்க பிரியாணி எல்லா பிரியாணி சிக்ஸ் டி ஃபைவ்லா
அப்டியே வந்து எடுத்துட் போங்கப்பான்றாங்க நல்லா செஞ்சிங்ப்பா எங்க ஊர் ஊர் பேர்ல்லா கேட்டாங்க ஆ அங்கே எ தம்பி வேற இருக்காங் ம் ம் ம் பக்கத்துல வந்துருப்பா பேசிருந்தாங்க ஜாலியா
ஆ
என்ன ப்ரோ அல்லா அவுங்க ஆ அனா என் எந்த ஃபங்க்ஷன் ப்ரோ அது
தெர்ல ப்ரோ அதல்லா நம்மகிட்ட பெதுவா சொல்றாங்க டேஜ்லிங் இருக்கு சொல்றாங்க நம்ம போறோ
இல்ல ப்ரோ நானா வந்துருப்பே பக்கத்துல ஏன்னா அந்த மண்டபத் எதிர்லயே நம்முளுக்கு ரிலேஷன் வீடு இருக்கு
ப்ரோ மண்டபத் எதிர்ல இருக்கிறவங்கல்லா வந்து மண்டபத்துகுள்ள வரமாட்டங்க ப்ரோ நாங்க போனது வேற மண்டப ப்ரோ ப்ரோ நீ சொ அது வந்து பெரிய மண்டபம் ப்ரோ
ஆ ஆ
பாத்துருக்கியா அந்த மண்டபோ நீ அந்த மண்டபத்துள்ள போயிருக்கியானே தெர்ல ஃபர்ஸ்ட்டு
ப்ரோ அந்த மண்ட் ந நீ சொன்ன அந்த மண்ட பேர் சொல்லு
நீ சொல்லு ப்ரோ அந்த மண்டபத்துக் பேர் என்ன
சுலோஷ்சனா மண்டபன் இருக்கு
அது இல்ல ப்ரோ அந்த மண்டபத்துல டைனிங் எங்க இருக்குன் சொல்லு ப்ரோ
ப்ரோ டைனிங் வந்து கீழேதா ப்ரோ அ மேலே கீழே தெர்ல நா வந்து ஓர் ரெண்டு வருஷ முன்னாடி போனே எங் அண்ணா கல்யாண்துக்கு அங்க
ம் எப்டி ப்ரோ கார் பார்க்கிங்க் வந்து கார் வந்து எப்டி ப்ரோ போவு கீழே போவுமா மேல போவுமா ப்ரோ
ப்ரோ கார் பார்க்கிங் கிழ ப்ரோ
ம் அத் அதுதா ப்ரோ பார்க்கிங் உள்ள போறதுக் எப்டி ப்ரோ
ப்ரோ நா கார் எடுத்துன் போவல பக்கத்தில பார் நான் இருந்து பாத்தே எப்டின்னா ப்ரோ காரு வந்து வந்துருக்க ப்ரோ நா சொல்ற எப்டின்னா இருங்க மெயிண்ட் மெயின் ரோடு மெயின் ரோடு் பக்கத்திர்லயே லெஃப்ட் சைடு ரைட் செலுத்திருன மாரியே இருக்கு அதா ஆ என்ன செய்துட்டுமா வே ஈஸ்ட் சைடா இது ஈஸ்ட் சைடா இருக்கு அந்த மண்டபோ
ஓ ஈஸ்ட்டு அதெல்லா நமக் தெரியாது ப்ரோ
ப்ரோ உங்குளுக்கு ப்ரோ நீங்க போன அப்போ வேற மாறி இருக்கா ப்ரோ அப்போ
ஆமா ப்ரோ நாங்க போனத் வந்து ஆப்போசிட்ல ஒரு கோவில் தா ப்ரோ வந்திச்சு உங்க ரிலேஷன் வீட்லா இல்ல ப்ரோ
ப்ரோ அது எ எத் இதுலன்னா எதுல இல்ல கொஞ்ச ரெண்டு வீடு ரெண்டு கொஞ்ச பாத்துல ப்ரோ
சரி ஓகே ப்ரோ அவுங்க என்ன மண்டபத்துல வந்து இன்னாறு வேல செய்கிறாங்கண்ணா ப்ரோ பாக்க போறாங்க
அவுங்க பாக்க மாட்டாங்க ப்ரோ அந்த தண்ணி கேன் போறாங்களா அங்க தண்ணி கேன் போறதே நம்ம ரிலேஷன் தா ப்ரோ
ப்ரோ ஒரின்ஸ் சரி ஏ ப்ரோ
ம்
நாங்க போன மண்டப வந்து நீ வந்திருக்கவே மாட்ட ப்ரோ அது வந்து மூணு இது ப்ரோ அது
புரில்ல
மூனு மாடி ப்ரோ அந்த மண்டபோ
மே டாப்புல வந்து ஒரு இது மாரி டேங்க்கு மாரி இருந்துக்குமா
ஆமா ப்ரோ
ஆ டேங்க் மேல ஏறி பாத்துக்கிறியா டேங்க் மேல ஏறி பாத்தா அந்த எல்லா சிட்டி தெரியுமா
ஆமா ப்ரோ இல்ல ப்ரோ அது மெயின் ரோடு ஆப் போசிட்ல வந்து அனாண்ட ரோடு இருக்கு அதுக் அனாண்ட ம் ப்ரோ வீடு இல்லையா ப்ரோ அப்ப கூட
புரில நீ அப்போ நீ போன என்ன மண்டபோ பேரு
ப்ரோ இரு ப்ரோ நடுவுல வந்து ஒரு அ தேர்ட் ஃப்ளோர்ல தானே இது
ப்ரோ எனக் சரியா தெர்ல ஆனா நா இரு அ நிக்கிறே
செரி ப்ரோ டென் மினிட்ஸ் ஆ ஆயிச்சு
டென் மின்ஸ் இல்ல ப்ரோ டென் மினிஸ் கட் பண்டாத ப்ரோ